உஹம் ஹலோ
ஹலோ
போங்க
ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆஹ வணக்கம் ஆஹ கேக்குதுங்க வணக்கம்ங்க எப்டி கேக்குதுங்க
ஆனாங்க நட
எப்டி இருக்கீங்க ஆஹ நல்லா இருக்குங்க சாப்பிட்டீங்களா
இல்லங்க இனிமேதா சாப்டணும் நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ சாப்டேங்க இப்பதா சாப்டேங்க
இல்லங்க இன்னும் கொஞ்சம் சமைச்சோம் இப்ப பாப்பாலாம் தூங்க வச்சுக்கிட்டுருக்கணும் பாப்பா ஹோம் ஒர்க் எல்லா சொல்லி குடுத்துட்டு அதுக்கப்புறம் தா சாப் விட்டுட்டு அப்புறம் பாப்பாங்க எல்லா தூங்க வைக்கணும்
அப்டிங்களா நல்லது நல்லதுங்க
அந்த மாரிதான் போயிட்டு கொஞ் பாப்பா ரெண்டாவகுப்பு படிக்கிறாங்க
ஆஹ் நல்லது நல்லதுங்க
உம்
ஆஹ் நீங்க உங்களுக்கு புடிச்ச சாப்பாடுன்னா என்ன சாப் ஃபுட்டுன்னா என்ன சொல்லுவீங்க
சிக்கன் பிரியாணி
ஓ ஆஹ் அந்த மாரி உங்களுக்கு பிரியாணி உங்க நீங்க செய்தது உங்களுக்கு புடிக்குமா இல்ல
இல்லங்க நாங்க தான் செய்யறதான் புடிக்கும்
ஓ ஓகே ஓகே கடையில வாங்கி உம் நீ அஜ அஜினமோட்டோ அதிகமா போடுறதுனால இந்த கால பிடிக்கலன்றீங்களா எப்படி
அப்படி இல்லைங்க நம்ம செய்யற மாரி அவங்க நம்ம திருப்தியா செஞ்சு சாப்பிடலாம் ஆனா அவங்க கொஞ்சமாதான் குடுப்பாங்க ஆனா சாப்பட முடியாது
ஜிண்டா மோட்டோ போட்டனால தான் நம்மளால சாப்பிட முடியல அதனால கேக்குறேன் அவங்க ஒருவர் தூங்க வந்து கடையில இருக்கிறத விரும்புவாங்க
இல்லைங்க நமக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல நம்மளாம் செஞ்சு எதா இருந்தாலும் நம்ம வீட்டுலேயே செஞ்சு சாப்ப
நல்லதுங்க நல்லதுங்க
ஆஹ் நமக்கு அவ்வளவு செய்யள்ளஒ தெரியாது இருந்தாலும் நமக்கு புடிச்ச மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாப்பிலாம்
ஆஹ் நல்லதுங்க நல்லது
ஹ அப்புறம் வெளியே போய் சாப்பிட்டா அது நம்மளுக்கு தானே பிரச்சன
ஆஹ் நல்லது ஆமா கரெக்டங்க கரெக்டங்க
ஏதோ முடியாத சுச்சிவேஷன் அப்படி முடியாத பட்சத்துலா சாப்பிலாம்
ஆஹ் ஆஹ்
அப்புறம் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடுறதுதானே நமக்கு நல்லா இருக்கும்
ஆமாங்க நல்லதுங்க கரெக்டனா இதுவுதாக
ஹ் அதனால நம் மேக்சிமம் வீட்லயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்
ஆமாங்க
இதே உங்கள நீங்க பேச்சலரா இருந்தீங்கன்னா வெளிய போய் சாப்பிடுவீங்க
அப்படில்லாம் இல்லங்க
ஆஹ்
நான் இதுக்கு முன்னாடி வந்து ஹோட்டல்லாம் விரும்பி சாப்பிடுவேன் வீட்டுல நநக்கஇஇருதான் அந்த அளவுக்குு மூணு வேலமே ஓட்டல் தான் சாப்பிடுவேன் ஆனா இப்ப வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் இருறத மட்டும்தான் சாப்பிடு ஆனா ஹோட்டல்லும் சாப்பிடுவேன் இப்போ போய்ட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுதான் வந்தேன்
ஆஹ்
ஹலோகேங்குனா
ஆ இருக்கேன் சொல்லுங்க
ஹலோ இப்போருப்ப ஹோட்டல்ல சாப்ட் வந்தேன் பட் அது அதே ரெகுலரா வச்சுக்க மாட்டேன் என்னியப்பா எப்பயாவது தான்
ரெகுலரா பண்ணலாம் ரெகுலரா இல்லாம இருந்தா போதும் அப்போ அப்போ ஏதோ நமக்கு புடிச்ச டைம்ல சாப்ட்டுட்டு
ஆ
மத்த டைம் வீட்லயே ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டே இருந்துக்கலாம்
ம் அப்டிதான் இருப்பங்கா வீட்ல பழுது இருந்தாலும் சாப்பிடுவேன்
ஏ நாங்க மேக்சிமம் காய் சந்தையில போயிட்டு காய் வெஜிடபிள்ஸே வாங்க மாட்டோம் காய்கறிலாம் வாங்க மாட்டோம்
நீங்களே ஆ ரெகுலரா பண்ணி இது பண்றீங்களா
த்துல இருக்கிறதே வச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்ல இருக்கிறதே எடுத்து சாப்பிட்டுக்கலாம்
ஆ ஆமா நீங்க
காட்டுல வெளையறமா காட்டுல விளையதுலுங்கள அந்த மாரி நெறைய எடுத்து சாப்பிட்டுக்கலாம்
ம் ம் ம் ஆமாங்க நல்லதுங்க அது மாரி இது சாப் உடம்பு ஹெல்தியாவும் இருக்கும் ஆரோக்கியமாவும் இருக்கலாம்
நான் மார்க்கெட்டுக்கு போய் அதிகம் எதுவும் வாங்க மாட்டோம் இல்ல மார்க்கெட்டுக்கு போய் நாங்க எதவும் அதிகோம் வாங்க மாட்டோம்
ம் நல்லது நல்லதுங்க
இந்த மளிகை ஜாமான் அந்த மாரி எதுவும் வாங்கினாதான்
ஆ ஆ
மத்தபடி காய்கறிலாம் எதுவும் வாங்க மாட்டோம் அதி
ஆ நல்லதுங்க நல்லதுங்க
ஏதோ சம்டைம் ம்ம் வாங்கினாதான்
ம்ம் ம்ம் ம்ம் சேரிங்க சேரிங்க அப்புறோம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நீங்க படிச்ச ஸ்கூல்ல உங்கள மேமுங்க
இல்லங்க நாங்கல்லாம் ஆ பி டென்து முடிச்ச பி எஸ்சி பாட்ணி முடிச்சோம்
ஆ
பாட்னி முடிச்சுட்டு எம் எஸ்சி ஜாயின் பண்ணோம் அப்புறோம் ஒரு ரெண்டு வரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணோம் அப்புறோம் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க
ஆஹ் நல்லது நல்லதுங்க இல்ல நீங்க அ ஸ்கூல் லைப் மிஸ் பண்றீங்களா இல்ல ஒன் டு எடய்த் நம்ம ஒரு ஸ்கூல்ல படிப்போ
அப்டிதாங்க நாங்க ஃபிப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச் ஜா ஐ அஞ்சாவது வரைக்கு ஒரு ஸ்கூல் படிச்சோ அதுக்கப்றோ எய்த் வரைக்கு ஒரு ஸ்கூல் படிச்சோ அதுக்கப்புறொ பிளஸ் டூ வரைக்கு ஒரு ஸ்கூல் படிச்ட்டு காலேஜ் வர வன்ட்டோ
நல்லது நல்லதுங்க
இங்கல்லா மல ஏரியாவுலலா இந்த மாரி ஆஹ் சிம்பிளாதான இருக்கோ
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஏதோ ஒரு எடத்துல மட்டுந்தான பிளஸ் டூ வரைக்கு ஸ்கூல் இருக்கு
ஆஹ் அப்டிங்களா இல்ல ஒரு ஒரு சில ஒ ஒரு சிலதுல என்னன்னா அம் ஊராட்சி ஒன்றி ஆ ஊராட்சி தொடக்கப்ளி ஒன் டூ ஃபிஃப்த் வரைக்கு ஒரு ஒரு ஊரில இருக்கு ஒரு ஒரு ஊர் ல வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இருக்கு ஒன் டு எய்த் வரைக்கு இருக்கு ஆஹ் வெளியில போனோமனா மேல்நிலை பள்ளி இருக்கு ஒஹ் நைன்த் டு டுவெல்த்து சிஸ்த் டு டுவெல்த்து அந்த மாரி இருக்கு நா வந்து படிச்சது வந்தீங்கன்னா எல் கே ஜி யு கே ஜி இது ரெண்டு வந்து ந ப்ரைவேட்ல படிச் சே இது படிச் சு முடிச்சுட்டு நா ஒன்னாவ் து ஒன்னாவது வந்து கவர்மெண்டு ஸ்கூல்ல போய்ட்டு வீட்டாண்டயே இருக்குற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன் டு எய்த் வரை யு அந்த ஸ் கூல்ல போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேந்து அங் க நா எட்டாவது ஃபுல்லா படிச்சுட்டு ஒன் டு ஒன்னாவதுலேந்து எட்டாவது வரையு படிச்சு முடிச்சுட்டு ஒன்பதாவது பத்தாவது வந்து நம்ம மேல்நில பள்ளியில போயிட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரையு இருக்குர ஸ்கூல்ல போய்ட்டு நைன்த்து டுவெல்த்து வரைக்கு அங்க படிச்சே அங்க படிச்சு முடிச்சுட் டு பி ஏ முடி பி ஏ வந்து ப்ரைவேட் காலேஜ்ல பண்ணே இப்ப பி ஏ பி எல் பண்றே இப்போ வந்து நானு ப்ரைவேட்தா பண்ணின்ருக்கே
நாங்க பிரைவேட்கெல்லா போலங்க எல்லா கவர்மெண்ட்லயே முடிச்சாச்சு
உம் ம் நல்லதுங்க நல்லதுங்க
க்கப் பள்ளி நடுநிலைப் பள்ளி உம் அதோட முடிச் சுட்டு ஸ்டைட்டா ஹையர் செகண்ட்ரி மேல்நிலை பள்ளிக்கு வந்து முடிச் ஆ
ம் ம் நல்லதுக
அபடியே கல்லூரிகுள்ள வந்தாச்சு
ம்ம்
அபடியே ப் ச் அத வேற ஒரு பேப்பர் அறியர்யிருந்துசிங்களா
ம் நா வந்து எபடின்னா செவத் படிகிறபோ நா செவத்துல படிறபா ஹா மலைக்கு போயிடு ஆ அப மளைக்கு போயிடனா செவதுலயிருந்து நா எக்ஜாமே அந்த அளவுகு நா எழுதவேயில்லங்க எப்டினா சாவந்துல நான் படிக்கிறே அப் போ
ம்
அந்த ம் அரையாண்டு என்மோ சம்திங் எனமோ ஹ வோ அம அந்த தேர்வு வெபங்க
ஆம்மா அரையாண்டு எக்ஜாம் எழுதுவாக நீங்க எழுதலையா
ஹ அறையண்டுனா நம்ம எலா ஏழாவதுலிருந்து எட்டாவது போடுதுகான தேர்வு தானே
ஆ அறையாண்டு தேர்வுயில்லங்க அது முழாண்டு தேர்வுக
அது முழு ஆண்டு ஆ சாரி முழு ஆண்டு தேர்வு முழு அரையாண்டு தேர்வு நா எழுதிடேன் காலாண்டு தேர்வு எழுதிடேன் முழு ஆண்டு தேர்வுல வந்து என்னனா நா எலவதுபடிகறபோ நா ஐ ப்ப மழைநீங்க பஸ்ட்வருஷே போடுகங்கநா கோவில் போயிடு நா வட்டே எக்ஸாம்யிலத்தையு மிஸ் அட்டு ஆனா பஸ்ட் எக்ஸாம் மட்ட ன எழுதிடேன் அது எழுதிட்டு நா மீதியொல்லாம் எழுதாம போயிடு நா ஹா ஐயப்ப மலைக்கு போயிடன அதுகபுறமே என்ன திட்டினாங்க என்ன எதுக்கு போன படிக்கிற பையன் நீங்க இ எப்ப எக்ஸாம் எழுதிடுகூட போலாம்ல அப்டின்டு நா என்னாலே எற்நூறு பேரு நாங்க கோவிலுகு போறவங்க எலாரரு டேட் பிக்ஸ் பணிடோ டேட்டு அதுவு எக்ஸாம் டேட்டு கரெடா அந்த செடியூட்ல போடாக அதனால என்ன ச்சுனா அந்த எக்ஸாம் எழுத அப்டியேவிட்டே மேம் ஏனா என்னதண்ணிய உட்கார வச்சி எழுதஎழுதசொனாங்க பட் டா அதுகபுறவேண்டா அபடின்டு விடே அது எலதம் எழுதவேயில்லயா அதுகபு இப்பே எட்டாவது எட்டாதுல என்ன
ங்க அபுறம்
இல்ல இல்ல நா சொல்றத முழுசாக கேளுங்க அது என்னனு நான் அது கபற எட் ட்டவது படிகிறப என்னச்சின்னா என்னோட ரைட் ஹேட் தம்புயிருக்கள கட்டவிரலு
ஆம்மா
ஆஹ் அது என்ன பண்ணுனுனா நா நக கடிக்கிற பழக்க எனக்கு அப்பு பன்னாலே கடிச்சு கடிச்சு என்ன ஆச்சுன்னா தண்ணில நகஃபுல்லா நல்லா ஃபுல்லா கடிச்சிடவ எனக்க போர் அடிக்குது போர் அடிக்குனா நக நா எல்லாரு அப்டிதா பண்ணுவோ ஒரு விருப்பல்ல ஒருவது போராந்தா நகத்த கடி அப்பலா அந்த மாரி நகத கச்சுட்டே இருக்குரப் போனாம் தண்ணில வெளாடறது கையில தண்ணி தண்ணி உள்ள கையில ஏறி கை செஃப்டிக் ஆச்சு அனா அது எனக்கு தெரில எங்க வீட்லருவங்கு தெரில எங்க வீட்டுக்வர ரிலேஷன்னா ஒன்னா பண்ரங்க நா போய்ட்டு எனக்கு தெரில என்கு நா போய்டு நைட்டு தூங்குறே என் கை வந்து ப்படி லைட்டா பட்டுச்சு கீழ அப்டி சமபயாயி சரியான வலி ஏன்சு எங்கம்மாகிட் ஹலோ
சரிங்க ஓகேங்க நன்றி
ஏ
நீங்க டைம் பேச்சுங்க
இல்லல்ல அந்த டைம் அது போகட்டு இருங்க நீங்க இப்யே கட் பண்ராதீங்க